சொல்லுங்கடா ஹலோ
அலோ
அண்ணா நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்க தம்பி நல்லாருக்கியா
நல்லாருக்கண்ணா சாப்டிங்களா
ம் சாப்ட்ட தம்பி நீ சாப்டியா
இனிமேல் தா என்னா சாப்பாடு செஞ்ச செரி நா வரட்டா
சமையல் என்ன பண்ணிருக்காங்க
அ என்ன சமையல் என்ன பண்ணிருக்காங்களா
வே
ஆஹா எங்க இங்க வந்து சாப்பாடு பருப்பு கொழம்புருக்கு அப்றோ கார கொழம்புருக்கு மீன் கொழம்புருக்கு
அ நாங்க உன்னு சாப்பில்லபா மதியம் மதியம் பருூர் போயிட்டு வந்தோம்
ஆ ஓகே
ஆ பருகூர் போய்ட்டு வரும்போது அங்க மூன்ற மணிதா இங்கந்து சாப்புட்டு கெளம்புனு
ஆ
ஆ பிரியாக்கா பிரவீனாக்கா மல்லியக்கா நானு ஆன்ட்ரியா அனனீ ரேச்சல்
செர் செரி பாப்பாங்கல்லா போய்ட்டு வன்ட்டீங்ளா மொத்தமா எல்லாரு கேக்கோலி தா போறீங்க
அ ஆ ஃப்ரெண்ட்ஸு கட இருக்கில்லியா
ம் ம்
அதுல பர்ச்சஸ் பண்ணாங்க
ம்
ம்
ஓகே நா சப்புள்ள என்ஜாய் பண்ணிட்ருக்கீங்க ஆமா நீங்க தா பிஸியா போய்டீங்க
நா எங்கப்பா போனே பிரியாக்கா வீடாந்த நின்னுட்டுதா இருந்தோ சேரி டைம் ஆய்ட்சா பசி ஒரு பக்கோ நீ உள்ள போன ஆ நீ உள்ள போன ஆலே வர்லையா
ஆமா
ஆ செர் நின்னு நின்னு பாத் கெளம்பிட்டோ செரி கிருஷ்ணகிரி போனியே வண்டி எங்க விட் ட
தண்ட குப்போ
தன்ராஜு நீங்க எதுல போன
வண்டி டூ டூவீலர் யூனிகானு
இரு சக்கர வாகனத்தில் சென்றேன்
இரு சக்கர வாகனத்தில் சென்று
போதாதா இந்த ஆப் எப்டி யூஸ் பண்றதுன் தெர்ல பாவோ அதா கேட்ட பா சிரஞ்சீவி ரொம்ப பெரிய கூகுள் ரொம்ப பிஸியா இருக்கா
நீங்க நார்மல் கால்ல கேக்கறதெல்லா இதுலை கேட்டீங்கனா எப்புடி
ஆ
ம்
இது உப்ப அ சிரஞ்சீவி கண்டெண்ட பத்தா பேஸ்
ஆ ஆமாணா யாரு பேரும் மென்ஷன் பண்ண கூடாது ஊரு மென்ஷன் பண்ண கூடாது இந்த இந்த நம்ம பார்ட் டைம் ஜாப் பண்றோ இல்ல இதோட பேரு மென்ஷன் பண்ண கூடாது ஓகேவா
ஒ வேல செய்யறதையு நம்ம மென்ஷன் பண்ண கூடாதா
ஆமா இல்ல வேல செய்றே அப்படின் நீங்க ஷேர் பண்ணிக்கிலா பட் அதோட பேரு சொல்லக்கூடாது நீங்க
அஹா
ம் இந்த மாரி ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்யறோ அதுல இந்த மாரி என் பண்ற அப்டின் சொல்லிருக்கோ அதோட பேர நீங்க ஷேர் பண்ணவு
ஆஹா
ம்
சரி
ஓகே அப்பறோ நீங்க ஜாலியா ரைடு போயிட்டு வந்திருக்கீங்க ஃபேமிலியோட
இல்ல நானு உங்கிட்ட பந்தைய கட்ட போய்ருந்தோ
ம் ஆ சந்தைக்கெல்லா போயிட்டு வேனா எனக் காய் வாய்ங்ட்டு வந்தீங்கனா
காய் வந்து கத்தரிக்கா ம் சேர் அப்பறோ கேரட் வாய்ன்ட்டு வந்தோ பீட்ரூட் வாய்ன்ட்டு வந்தோ அப்புறோ கீர வாய்ன்ட்டு வந்தோ வெங்காயோ பூண்டு கொத்தமல்லி கருவாப்புலலெல்லா வாய்ட்டு வந்தோ
ஆஹா காலில இது நாட்டு கத்திரிக்கா வாங்னீங்ளா இல்ல செஞ்சிங்ளா
ம் வாய்ன்டு வந்தாச்சி காலையில செய்றேன்ட் வச்சிருக்குது இன்னிக் பூறா இங்க டைம் செரியா போச்சி ஆ நாளைக் காலையில செய்யனு
ம் அப்றோனா இன்னிக்கு நாள் ஃபுல்லா எப்டி போச்சி ஒர்கெல்லா
நல்லா சந்தோஷமா போச்சி ஆனா அலைச்சல்
அலைச்சல்
ஆமா
ஏ ரொம்ப தூரோ வண்டி ஓட்டிட்டு போயிட் வந்தீங்ளா
ஆமா வானியம்பாடி போய்ட்டு வந்தோ இல்லையா வானியம்படி போய்ட்டு வந்துட்டு மறுப டீம் ஜெகதிய மொத்தோ ஜகதி வத்து மறுபடியு பருகூர் போனோ
ம்
அங்க சுத்திட்டு மறுபடி சித்ரா டீ கடைக்கு போய்ட்டு டீ சாப்பில்லா ம்
டீ ஷாப் போய்ட்ருந்தீங்ளா
ஆமா
ஓகே ஓகேனா
அப்பற சஞ்சய் யார் யார் இருக்கீங்க யார் யார் இருக்கீங்க
நானு ரெண்டு தம்பிங்க ஒரு மச்சா
ம்
எல்லாரு இருக்குறோண்ணா
ம் ம் ம்
வழக்கம் போல ஆ வந்துட்டாரு
இன்னொரு தம்பி
ம்
கொஞ்ச நா அவரு நல்லா பேசுவாரு எல்லாருகிட்டயு
ஆ நல்லா பேசுவாரு
ம்
அவரு பேசுறதோடவா
ஆமா காலைல எத்த மணிக்கு எழுவீங்க
காலைலே ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஓ க்ளாக் நா எழுந்துருவே அவ்ங்கலா அஞ்சு மணிக்கு மறுபடி
ம் அவ்ங்களுக்கு முன்னாடி சீக்கிர எழுந்துர்ற
ம்
மூணு மணிக்கு அலார வச்சுட்டு படுத்தாக்க
மூன்றைக்கு தா எழ்ணு
ம் ஆமா
அலார வக்கிற டைமுக்கு யாரு எழமாட்டாங்க இல்லைங்ளா
அத ஆஃப் பண்றதுக்கே எழ்னுல
ஆ அ ஆஃப் பண்றத்துக்கு அது சும்மா அது நம்மளோட கடம தூக்க வர்ணுனா ஆஃப் பண்ணனு
ம்
அதனால ஆஃப் பண்ணிதா ஆகணு
தம்பி இன்னொருத்தரு கால் பண்ணாங்க
ம்
அ என்ன டாஸ்க் பேசலா என்ன கண்டன்ட் பேசலா
ஆமா நீங்க டாபிக் டிசைட் பண்ட்டு தா இதுல பேச முடியு
ஆமா கண்டன்ட் இல்ல அப்பறோ சொன்னே நா இந்த ஒர்க் பண்றே அந்த பிஸ்னஸ்ச பத்தி பேசலாமா அத பத் தெரிஞ்சுக்குலா
ம்
அப்டின் ‌சொன்னாங்க ஆ ஓகே அத பத்தி பேசலானு சொன்னே
அப்றோ நீங்க உங்க பிஸ்னஸ் பத்தி சொல்லுங்கண்ணா
அத பத்தியெல்லா பகிர்ந்துக்கிற நல்லதுல
ஆ பகிர்ந்துகலா
ஆ நா இந்த வேலை செய்றே உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வேணுனாக்கா நீங்க வீடு கட்டும் போது இந்த மாரி எங்க கிட்ட வந்து வாங்கலா
ம்
இத பத்திலா சொல்லால ஆ ஆனா ஆங்கிலத்தில் பேசக் கூடாதுன் சொல்லிர்றாங்க
ஆ
ஆமாவா
தவிர்க்க முடியாத வார்த்தைகள் வரலா
தவிர்க்க முடியாத வார்த்தைகள் வர்லாம் இருந்தாலு நம் இன்ன கொஞ்சோ சூதானமா உஷாரா பேசிக்கிற்னு ம்
ஆ அப்புறோ ‌‌ நா ஸ்கொயர் பீட்டு எப் எப்டி சேல் பண்ணுவீங்க ஸ்கொயர் பீட்‌‌ கணக்குல சேல் பண்ணுவீங்களா நீங்க சொல்ற அந்த
ஆமா சதுர கணக்கு தா வியாபாரோ பண்ணுவோ சதுர கணக்கு தா வியாபாரோ பண்ணுவோ அடிக்கி இ்வ்ளோன்ட்டு
ம்
ம் உங்குளுக்கு எத்தன சதுரமோ அதுக்கு தகுந்த மாரி ஆ ரேட்டு வேற இங்க வந்து ம் கால் ம் கலருகள் நெறையா இருக்கு
ம்
ம் ம்
ஆனா இப்ப டைல்ஸோட கிரானைைட் வந்து கம்மியா வருமா இல்ல ஜாஸ்தியா வருமாண்ணா
டைல்ஸ கம்பேர் பண்ணாக்கா பாதி ஆ அத சேர்த்து வைத்து பாத்தாகா டைல்ஸு கு நமக்கு லைஃப் வராது
ம்
ஆனா கிரானேட் நமக்கு லைஃப் வரு
அ ஆனா இது ரேட்டு இந்த விலை
ஆமா விலை
அது கூடுதல் குறைத்தலாக வருமா
ஆமா டைல்சை விட அ குறைவாகதான் இருக்கு அதன் விலை
ஆ ஓகே ஆனா உங்க கந்த நெறைய பேரு தேவைப்படு
ஆமா பெரிய பெரிய வீடு கட்டுகிறவர்கள்லெல்லாம்
கிரைணடு தா யூஸ் பண்ணுவாங்க அத பயன்படுத்துவோ
பயன்படுத்துவாங்க நல்லா இருக்கு நெறைய விதவிதமான கலர்கள் இருக்கு வண்ணங்கள் ம் வித விதமான வண்ணங்கள் இருக்கு இந்த மாரில்லா நெறைய இருக்கு நம்ம வந்து ம்
தம்பி நல்லா பாத்துக பிடித்தத நாம எடுத்துக்கொள்ளலாமா
ஆமாமாமா
தம்பிங்கல்லா என்னா சொன்னாங்க பாத்துட்டு
தோ அவ்ங்க ஆசிரியர்களை பொருத்துவோ
ம் ஹூம்
அவங்க எப்படி படிக்கிறாங்க
ஓஹோ பெற்றோல் ஆசிரியர் கூடு கைக்கு போயிட்டுருந்தீங்களா
இல்ல இல்ல இல்ல சும்மாதா அவன பாக்கலாம்னு போனே ம் அப்டியே அவங்கல்ல பேசிட்டு ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு வந்துட்ட
ஆஹஹா ரெண்டு பேரு எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க
ம்ஹும்
ம் தம்பி காலையிலயே சீக்கிரம் எழுந்துரலா
ஆ
உஹம்
ஆமாங்க
நீ எலுவுர நேரத்துக்கு கால் போ ஃபோன் பண்ணு
ஆ ஓகே
ஆ
அலைபேசியில் நான் அழைக்கிறேன் உறுதியாக நீங்கள் ஐயம் கூட வேண்டாம்
ஹ கண்டிப்பாக நம்புகிறேன்
ம் ஆ எல்லா சமைக்கல ந பாக்ஸ்சு பாக்ஸா வாங்கி வச் வச்சிருக்காங்க அத சூடு பண்ணி வரு சாத மட்டு குக்கர்ல வச்சுட்டாங்க அவ்வளவுதா
ஆஹா கொழம்பா
ம் மூன்று வகை குழம்புகள் மீன் குழம்பு பருப்பு குழம்பு கார கொழம்பு ம் பேஜலர் லைப்னா தா எல்லா சில நேரத்துல கொழம்பே இல்லாம சோறு உப்பு என்ன உப்பு மொளகா தூள் எங்க வீட்டுல சாப்ட்டா இங்க சாப்ட்டதில்ல
கம்முன்னு அங்க அங்கய வந்து சாப்பணும்ல்லா மட்டக்கு
வாங்க சாப்பலா
இப்போ எங்க பா வர்றது காலையில சாப்பலா
ஆ சரிண்ணா சரி பாருங்க டைம் ஆயிடுச்சு
ஓகே கெ நன்றி